வேங்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நீ நீங்க நலமா இருக்கீங்களா
நலமா இருக்கோ வெயில் என்ன பயங்கரமா இருக்கு போல இன்னைக்கு வந்து நம்மம் தா அஹ்ம் படிப்பு படிப்ப பத்தி நம்ம பேசலா ஏன்னா அந்த காலத்துல வந்து பெண்கள் எந்த அளவு குமுன்னே இத்தாங்க இந்தளவு இப்ப வந்து எப்படி பெண்கள் வந்து இருக்காங்க அப்டின்றத பத்தி யன் த வித்யாசத்த பத்தி பேசலாம் ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்ன்னா பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு கல்யாணம் ஆயி போய்ட்டாவே வந்து அவங்களால வீட்டு ட்டு வெளில எங்கயும் போக முடியாது அவுங்களுக்கு வந்து அந்த வீட்டு வேலைகள வீட்டு வேலைகளே வந்து முக்கியமான அதுலயே இருப்பாங்க ஒரு வெளி ஒலகம்ன்னு பாத்தீங்கன்னா எப்பயாது தான் கூ கூட்டிட்டு போவாங்க ஏன்னா அவங்கல்லாம் வந்து ரொம் ம்ப வ வியாபாரிகளா இருப்பாங்க வேற ஊர்கள்ல போய் வேல செய்ற வியாபாரிகளா இருப் பாங்க அப்ப அந்த மாரி இருக்கும்போது இவுங்க வந்து ரொம்ப கஷ்ட போடுவாங்க தான ஏன்னா மாமனார் மாமியார் இருப் பாங்க அவுங்கள பாத்துக்கணும் அவுங்களுக்கு சாப்பாடு குடுக்கணும் அவங்கள கவனிக்கணும் அப்புறம் வீட்ல இருப்பாங்க வீட்ல இருக்கவங்க ப யா யாராவது அவங்கள விட்டுட்டு எங்கயும் போக முடியாது ஏன்னா உடம்பு சரியில்ன்னா இது அதுவு ஒண்ணு ஒரு அவசரம் நா ஆ வந்து ஆஹ் ஒரு ஆஸ்பத்திரிக் கூட்டிட்டு போ போகற்துக்கோ அந்த மாரி ஆட்கள் இல்லாதனால அந்த ஒரு சூழ்நிலைக்கு இவுங்க தள்ளப்படுறாங்க அப்ப வந்து ஆஹ் இவ இவ இவுங்களால வந்து ஒரு சுயமாகவோ இல்ல ஒரு ஆஹ் அந்த மாரி எடுத்து இவுங்களால செய்ய முடியாது இல்லயா ஏன்னா அவுங்க வந்து அந்த அந்த தருணத்துக்கு வந்து அவுங்க அப்டி தள்ள படுறனால ஒரு வெளி உலகம்ன்றதே அவுங்களுக்கு தெரியாம போயிடும் ஆனா மத்த இடத்துல இப்பெல்லாம் பாத் தீங்கன்னா ஆஹ் எல்லா துறையிலுமே வந்து பெண்கள் சிறந்து விளங்குறாங்க ஒரு ஆட்டோவா இருந்தாலும் சரி ஒரு பஸ்ஸு ஓட்றதா இருந்தாலும் சரி ஒரு ஆஹ் கார் ஓட்றதா இருந்தாலும் சரி அப்ப அது மாரி படிப்பு துறைகள்ல வந்து அவங்களும் இவங்களுக்கு சமமா இருக்குறாங்க அப்ப இந்த காலத்துல அவுங்களுக்கு குடுக்குற சுதந்திரம் வந்து அந்த காலத்துல இருக்க இருக்கிற பெண்களுக்கு கெடைக்கல ஆனா இப்ப வந்து கல்யாணம் ஆன பெண்களும் சரி அவுங்களுக்கு சுதந்திரம் கெடைக்குது வெளில போய் வேல செய்யலாம் ஆனா ஒரு சிலருக்கு வந்து கொழந்தைகள் இருக்கறனால அது ஒரு கட்டாயமா இருக்கும் ஏன்னா கொழந்தைங்களா இருக்கறனால வீட்ல வயசானவங்களால பாத்துக்க முடியாது கணவர் வேலைக்கு போய்ட்டா அவங்களால பாத்துக்க யாரும் இருக்க மாட்டாங்க அதனால நம்மள நம்ம நம்ளோட பிள்ளைகள நம்ம தான் பாக்கணுன்றதுக்காக வீட்லயே இருப்பாங்க அவுங்க வீ அங் கொஞ்சம் பள்ளிக்கூடங்களுக்கு போனக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு முயற் சி எடுத்து வேலைக்கு போவாங்க ஒரு கெடைக்கிற ஒரு சொர் இப்ப ப சம்பளத்துக்காக போவாங்க அப்ற கொஞ்ச கொஞ்ச அவுங்குள முன்னே ட்ருப்பாங்க அப்புற புள்ளைங்கள் வளந்தக்க அப்ற இவுங்க ஓய்வு எடுக்குற்து அந்த மாரி மாற்றங்கள் நறயா வரனால அ இப்ப பெண்கள்க் வந்து நறையா சலுகைகளு சுதந்ரமு குடுக்கப்படுது நெனக்கிற அனா அந்த காலத்துல அந்த அளவுக் கு இல்லன் நெனக்கிற
அமாம் தோழி கண்டிப்பா தோழி நீங்க சொன்னது உண்மதா அ பாத்தீங்னா அந்த அந்த நேரத்த அ படிப்புன் சொல்றோ ஆ ஒ அவுங்கலா பாத்தீங்கனா கிராமப்புறங்கள் ல வந்து அ ஒரு மூணாவ்தோ இல்ல அஞ்சாவ்தோ அதுவரையில்தா அவங்ளு கொந்து பள்ளிக்கூடோ அப்புடிங்கிறது இருக்கு அந்த அஞ்சாவ்துக்கு மேலங்குறது வேற எடத்துல பேய் படிக்கனு அப்புடிங்கிறதுனாலே பாத்திங்கனா அ படிக்க உடமாட்டாங்க இதே இந்த தாத்தா பாட்டிங்ளா பாத்திங்கனா பசங்க பேய் படிச்சிட்டு வர்ட்டு பொம்ள புள்ளைங்க என்னா பண்ண போறிங்க நீங்க போய் இன்னொரு வீட் ட்ல பொய்ட்டு மச்சு போட்டு புள்ளைங்கள பாத்துக்கதான போறீங்க அதுக்கு எதுக்கு ஒங்ளுக்குலா படிப்பு அப்புடின் சொல்லி சொல்லி சொல்லியே பாத்தீங்ன்னா பிள்ளைங்ள பொம்ள பிள்ளைங்ள படிக்க உடாம்யே விட்டுட்டாங்க ஆனாலு அதுலி கைத்தேர்ந்தவுங்க பாத்தீங்கனா ஒரு அஞ்சாது வரையிலிமாது எங்ள படிக்க வைங்க அப்டின் சொல்ட்டு இன்னக்கி வரைலு பாத்தீங்னா எங்கெ வீட்க் பக்கத்ல ஒரு எம்பத்திஆறு வய்சு அந் கிளவிக்கி அவுங்ளுக்கு வந்து பல்லலாமே கெடயாது ஒரு ஒரு பல்லோ ரெண்டு பல்லோதா இருக்கு அனா இன்னைக்கு அவுங்க கண்ணுல கண்ணாடி போடக் கடையாது அவுங்க படிச்ச அந்த அஞ்சாத வச்சு இன்னக்கு படி கிறாங்க அழகா சின்ன எழுத்தா இருந்தாலு பேப்பர் படிக்கிறாங்க அழகா நோட்ல குறிப்பு எழுதி வக்கிறாங்க இந்த தேதில இன்னக்கி நா இந்த வீட்டுக்கு வந்துருக்கே இவ்ளோ செலவு பண்ணிருக்கே இந்த காஸ் மீதி வச்சிர்க்கே அப்டின்றத இன்னக்கி வரயிலுமே ஒர் அஞ்சாங்ளாஸு படிச்சவ்ங்க இன்னக்கி வரையில அது வந்து வ சிகிட்ருக்காங்க அ அதையும் தாண்டி இன்னக்கி நல் லெவல்ல நீங்க சொன்ன மாரி பாத்தீங்ன்னா இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு பெண்ணுகளு இன்னக்கி வந்து அ ஏ சா படிச்சிருக்கே ஆ அந்த ஏரோப்ளேன் அந்த வான உறுதி ஓட்றாங்க ஆ இல்ல ஆ அ ப இந்த அளவுக்கு நாங்க படிச்சதுனா னால்தா நாங் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோ இவ்ளோ பண்ணிருக்க அ ஒவ்வொரு எடத்துலையு பாத்தீங்னா ஆண்களுக்கு நிகரா பெண்கள் வந்து இந்த கோட்ஷீட் போட்டு கோட்ஷீட் போட்லா பாத்தா க்ராமத்துலல்லா அவ்ளோ ஒரு கேலியு கிண்டலுமா பண்ணுவாங்க அந்த பாரு பைய மாரி ட்ரெஸ் பண்ணியிட்டு போது பாரு ம் இதெல்லா எங்க உருப்ட போது அப்டி இப்டிலா ஒரு மாரி பேசுவாங்க ஆனா இன்னக்கி வந்து ஆண்களுக்கு நிகரா அவுங்களு ஒரு கோட்ஷுட் போட்டு பொய் எறங்கும் போது பாத்தீங்னா அதே க்ராமத்துல இருக்கவுங்க நா அன்னைக்கே அந்த பொண்ணு பாரு எப்டி வந்த்ருக்கு பாரு இங்க வந்து நிக்கிது அப்டின் சொலு அன்னக்கி பேஸ்ன வாய் தா இன்னக்கி இப்டியு பேசுவாங்க அதனால இந்த வா ஆ இந்த காலகட்டத்துல எல்லாரு பேசுறவங்க பேசிக்கிட்டே தா இருப்பாங்க ஆனா பெண்களாக நம்ம தா படிப்போட முக்கியத்துவத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எ நமக்கு வந்தூ இன்னவ்மே பாத்தீங்கன்னா ஆ எ பையனோட என்னோட பைய வந்து ஒரு பைய வந்து மாற்று திறனாலி அந்த பையனோட ஸ்கூல்ல வந்து பாத்தீனா முக்காவாசி பே பெற்றோர் வந்து படிக்காதவங்க தா இருக்காங்க ஆனா அவ்ங்களே என்னாப் பண்றாங்க அதுக்கு மேல உள்ள டீச்சர்ஸ் அந்த த கொழந்தைய பாத்துக்குற டீச்சர்ஸ் அந்த ஆசிரியர்கள் என்னாப் பண்றாங்க உங்க பையன நீங்க வந்து பாத்துக்கணு வைக்கணுன்னா நீங்க இன்னமு இப்டியே இருக்காதீங்க இந்த காலாக்கட்டல்லா ரொம்பொ வேகமா போய்கிட்ருக்கு நீங்க எத்தனாவ்து வரைலியு படிச்சிருக்கீங்க அஞ்சாவ்தா பரவா இல்ல நீங்க வாங்க உங்களுக்கு நாங்க சொல்லி தரோன் சொல்லிட்டு அந்த பேரன்ஸ்மே இன்னக்கி பத்தாவ்து எ ஃபஸ்ட்டு எட்டாவது எழுத வெச்சாங்க அடுத்து பத்தாவ்து எழத வெச்சாங்க பத்தாவ்துலயு பாஸ் ஆயிட்டன் சொல்ட்டு ஆ எப்டியு அவ்ங்களுக்கு வந்து ஒரு நாப்பத்தி நாலு வயசு இருக்குன் நெனக்கிறே அவ்ங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக் சாக்லேட் குடுக்குறாங்க நாங்க ஒரு நாள் போயிருக்கோ நா பத்தாவ்து எழுதி நா பாஸ் ஆய்ட்டே அப்டின் அவ்ங்க மொகத்துல அவ்ளோ ஒரு புன்னக பாத்தீங்கன்னா இன்னக் கி திருப்பி இன்னக்கி முடிஷ்ட்டாங்ளா இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாவ்து எழுத போறே அப்ப அவ்ங்கள அழஹா என்க்ரேஜு அந்த ஒரு வழி நடத்துதல் இருந்துச்சுனு வச்சுக்கோங்ளே பெண்களுக்கு வந்து உண்மையிலயே சொல்றே பெண்கள மிஞ்சறத்துக் வேற எதுவுமே கெடையவே கடையாது ஆண்கள காட்டிலு பெண்கள் தா ஆ முன்னேறி இருப்பரவகள்ன் சொல்லி என்னோட வாதத்துல உண்மையிலயே சொல்ற ஆ பெண்கள் தா தலைச்சிறந்தவர்கள் அதா படிப்புலையா இருக்கட்டு வேலையிலையா இருக்கட்டும் மன உறுத் திலியா இருக்கட்டு எல்லாத்துலயிமே பெண்கள் தா முதலிடமே கண்டிப்பா
நிச்சயமாங்க ஏன்னா நறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா கணவன் வந்து கொழந்தைங்கள அ குடும்பத் த்த அப்படி விட்டுட்டு போயிடறாங்க என்ன என்னால வந்து முடியல என்னால செய்ய முடியல பண்ண முடியல அப்படின்னு அத கல்யாணத்து பண்றதுக்கு முன்னாடியே யோசிச் இருக்கனு மில்லையா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந் து என்னால மு முடியல என்னால செய்ய முடியல இது என்னால பண்ண முடியல அப்டின்னா என்ன அர்த்தோ அப்ப அந்த மனைவி என்றவ என்ன பண்ணுவா கொழந்தைங்கள சின்ன புள்ளைய வுட்டுட்டு போயிட்டா மாமனார் மாமியார் இருந்தால சப்போட் பண்ண ஆள் இருந்தா பரவால யாருமே இல்லன்னா என்ன வாங்க அவங்க எந்த என்ன நி தனியா இருப்பாங்க ஹ எல்லார் மத்தியிலு தனியா விட்டுட்டு போய்ந்தா அவங்க தனிமையா உணரப்பட மாட்டாங்களா இல்ல அவங்க தள்ளப்பட மாட்டாங்களா அஹ் பப்ளிக்ல வந்து சமுதாயத்துல அவுங்க தால் ஏன் நம பேச மாட்டாங்களா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அப்டிதாங்க இந்த மாதிரி அவங்களு அப்படிதா நேத்து பேசிட்டு இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க கணவர் வந்து பிள்ளைங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே என்ன பண்ணிட்டாங்கனா என்னால முடியல அப்டின்னு சொல்லிட்டு போயிட்டாங்ளா
ஜ்ஹூம்
தெரில ரெண்டு சின்ன பிள்ளைங்க எப்படி படிக்க வைக்கிறது. என்ன பண்றதுனே தெரில. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்கிறாங்க. அவங்க போய் அவங்க ரெண்டு பிள்ளைங்களு எதோ கஷ்டப்பட்டு எப்படியோ படிக்க வச்சிருந்திருக்கிறாங்க. எல்லா வந்து கிண்டல் பண்ணாங்ளா உனக்கு நம்ம தகுதி தேவையா இந்த மாதிரி தகுதி எல்லா தேவையா அப்டின்னு அவ்ளவு ஏளனமா பேசு னாங்களா அவ்ளோ கிண்டல் பண்ணாங்ளா அது இருந்து அந்த தடைக் ல்லாம் ஒடச்சி அவங்க வந்து அந்த ரெண்டு பிள்ளைகளையு அப்படி படிக்க வெச்சாங்களா இப்ப அந்த ரெண்டு பிள்ளைக வெளிநாட்டுல வே படிக்கிறாங்களா வேல செய்யறாங்களா எவ்வளோ ஒரு பெரும இல்லங்க இந்த மாரி ஒரு விஷயத்துல அப்ப வந்து பெண்களால எதயுமே தாங்க முடியுங்க. அவுங்களால வந்து ஒரு ம் கடினமான தருணத்த தள்ள விட்டாலு செரி யாரு யாரு மத்திலயாது அவுங்க வந் ந்து ரொம்ப ஏலனமா பேசுனாலு பரவால்ல அவுங்ள வந் மாதிரி எம் அ மொ-மொகர வோட தொட்ட மாரி பேஸ்னாலு பரவால அவுங்களுக்கு வந்து அந்த தாங்குற சக்தி வந்து அவுங்களுக் இருக்குன்னாவே அது அதுவே ஒரு பெரிய மன உறுதி தானங்க மாற்றந்தானங்க அ ஓ ஒரு ஆ ஒரு ஆனாள ஆ வாதது ஒரு ஆணால முடியாதது நா சொந்தமா நின்னு எ பிள்ளைங்ள நா அந்த அளவுக்கு நா கொண்டு வந்துருக் கே இந்தளவுக்கு அவுங்க நா வழிநடத்திருக் ருக்கிறே இந்த அளவுக்கு அவுங்ல நா வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு கூரிய விஷ்யமா ஆ இருந்திருக்குது சமுதாயோ வந்து என்ன வந்து இவ்ளோ பெருமையா பேசுது எல்லாருக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கறன்னா அது எப்டி ஒரு ஒரு ஒரு சந்தோஷமான விஷயோல அவுங்ளுக்கு அவுங்க எவ்ளோ நாள் அழுது இருப்பாங்க இவ்ளோ நாள் தனிமைல வருத்தப்பட்ருப்பாங்க எவ்ளோ நாள் வந்து அவுங்க வந்து அஹ் நம்ம ஒன்னுமே இல்லியே இந்த பிள்ளைங்களுக்கு பெத்த தகப்பனே இல்லியே அப்டின்னு எத்தன நாளா அவுங்க கஷ்டபட்ருப்பாங்க ஆனாலு அத அந்த கஷ்டலெல்லா பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்க அப்டி இருந்து அந்த கஷ்டத்த மறச்சி அந்த பிள்ளைங்கள அந்த அளவுக்கு வளத்திருக்காங்கன்னா அவுங்களோட தியாகம் தா அத பேசுதுன்னு நா நெனைகிற ஏன்னா அவுங்ளுக்கு எவ்ளோ ஆசைகள் இருந்திருக் இருக்கோ எவ்ளோ கனவுகள் இருந்துருக்கு அது எல்லா உடச்சிட்டு அது எ எல்லா விட்டுட்டு அந்த பிள்ளைங்களுகாகவே வந்து இவ்ளோ வருஷோ ஃபுல்லா வந்து தியாகம் பண்ணி இருந்தனால தான அந்த பிள்ளைங்க நல்ல நெலையில வந்து ஒரு உயர்ந்த நெலைக்கு வந்திருக்காங்க அவங்ளாலையு சுயமா எல்லாத்தையு பண்ண முடியும் எல்லா மத்தியிலும் கௌரமா இருக்க முடியும் அப்டி அப்டின்னா அது ஒரு ந்த ஒரு பெரிய ஒரு தலை வணங்குதல் தான்ல்ல மரியாதைக்குரிய விஷயம் தான்ல்ல
கண் உண்மையான உண்மைதா தோழி இது வந்து ம்
ஆமா
உம்
உங்ளுக்கு உங்ளுக்கு யாராவது அது மாரி தெரியுமா நீங்க எதாவது அந்த மாரி பாத்துருகீங்களா யாரையாது
உம் தோழி இது என்னுடைய வாழ்கையிலையே நடந்திருக்கு தோழி ஆஹ்ஹா ஆஹ் பாத்தீங்ன்னா இப்போ நானு கொஞ்சோ தா படிச்சிருக நாங்க வீட்ல லவ் மேரேஜ் அப்டிங்கிறதுனால எங்க சைடுல வந்து அம்மா அப்பா சைடுலயையு விட்டுடாங்க கணவர் சைடுலயையு விட்டுடாங்க இப்ப பாத்தீங்ன்னா என்னோட கணவர் இப்ப ஒரு வருஷோ ஆச்சி எறந்துட்டாரு இப்ப நா ரெண்டு பசங்கள வெச்சுக் நா இப்ப எப்டி கொண்டு வருவே அப்டினு போது பாத்தீங்ன்னா என்னோட பையனே எனக்கு வந்து முழு ஆதரவா இருக்காரு சின்ன பையன் அம்மா எதுனாலு நம்ம பாத் லாமா யார் டுமே நமக்கு வேண்டா நம்ம இருக் நா இருக்கே உங்க பாத்துக்க ஏன்னா பெரிய பையன் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி அப்டிங்கிறதுனால அந்த பையன வெச்சிகிட்டு என்னால வேலைக் போக முடியாது அப்போ ஒரு பையனோட வருமானத்த வெச்சு நா எப்டி பாக்க முடியு எனக்கு ரொம்ப சோர்வு இப்டி பண்ணிட் விட்டாங்ளே யாருமே இப்ப நம்பள கவனிக்கிலையே நம்ப யாருமே பாக்கலையே அப்டின்னு சொல்டு ரொம்ப கஷ் த்தபட்டு இருந்த என்னோட பையனோட ஒரு முழு சப்போர்ட்ல தா இன்னிக்கி வரையில் நா இருந்துகிட்டு இருக்கே ஆ எனா கணவர் வந்து இப்ப பெரிய பொறுப் இப்ப நம்ம கையில குடுத்துட்டு போயிருக்கிறாரு அப்படிங் போது இது யா நம்பி நம்ம வந்து வெச்சுக்கக் கூடாது நம்ம நம்மள தா பாதுகாத்துக்கணு அப்டின்னு சொல்லிட்டு இப்ப எ பைய யாராது ஏதாது சொன்னாங்க உங்களுக்கு மனசு ரொம்ப கவலையாயிருக்கு இது ஒண்ணு இல்லமா சோ த்து நீங்க அடுத் கட்டண வரைக்கு எடுத் த்து என்னா பண்ணணு ஏன்னா காலைல சாப்ட்டுட்டோ மதியானோ சாப்ட அப்புறோ நைட்டு சாப்பாடு ஏதாவது செய்யணோ அப்டீங்குற நேரோ நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்க அதே எடத்துல ஸ்டாப்பாயி நின்னுறாதீங்க நா இருக்கே உங்களுக்கு அப்படி னும் போது
இதலா வந்து ஒரு ஊக்குவிக்க ஒரு ஆமா இதெல்லா வந்து ஒரு இந்த மாரி பிள்ளைங்க யாருங்க இந்த காலக்கட்டத் சொல்லுவாங் யாருங்க அந்த மாதிரி பார்த்தங்க இந்த தலைப்பு பேசினதுல என் அப்படியே மெய் மருந்து போனதால நேர போனதே தெரியல தோழி நம்ம அடுத்ததுல பேசுவோம் ரொம்ப நன்றி
நன்றி தோழி மிக்க நன்றி தோழி ஆ நன்றி ம்